வணக்கம்.
நலமா இருக்கீங்களா.
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க.
உம் நலமா இருக்கே தோழி. இப்ப வந்துட்டு தோழியே அதாது உம் இல்லையே தோழி.
சேரி சேரி இல்ல பிள்ளைங்க எதுனா விளாடிட்டு இருக்காங்களா பாட்டு கேட்டுருக்காங்ளான் கே
இல்ல இல்ல நான் வந்து இங்க மேல உக்காந்துருக்கே மாடில உம் இப்போ இப்ப வந்துட்டு தொழ்ழி அதாவது இப்பொ வந்து எல்லாருக்குமே வந்து இந்த சின்ன வயசுலயே இந்த முடி கொட்ற பிரச்சனாங்குது வந்து இருக்கு இல்லையா இது வந்துட்டு ம்
கண்டிப் ப்பா இருக்கு
ஆமா ஆமா தோழி அதுதா இப்ப எதாவது இப்ப எப்படி சொல்றதுன்னா இப்ப எனக்கு எனக்கும் கூட இந்த பிரச்சனை இருக்கு இதுக்கு வந்துட்டு ஒரு நெறைய தீர்வ நா வந்து அஹ் அது இதும் பண்ணி பாத்தே எனக்கு ஒண்ணு தெரியல இங்க ஒங்கள் எதாது தெரிஞ்சா சொல்லுங்க தோழி
பெரோட எப்டி சொல்றது அத ஹார்மோ பொறுப்பு சொல்வான் அ ஒவ்வொருத்தருக்கது ஒவ்வொரு மாரி அது ஒத்துக்குன் சொல்றாங்க அது உங்க ஒடம்புக்கு எப்டி இருக்குன் எனக்கு தெரியல எங்க வீட்லல்லா வந்து அம்மாக்குல்லா நல்லா முடி வளரு அவங்க கட் பண்ணியே விட்டாலுமே வந்துட்டே இருக்கு அந்த அளவு அவங்க முடி நல்லா வளரு நல்லாவும் சாப்புடுவாங்க அவங்க எதுமே ஆக்சுலா வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க தேங்கா எண்ணத் தவுர அவங்க வேற எதுமே பண்ண மாட்டாங்க ஆனா முடியு நல்லா வளரு நா எல்லாமே ட்ரை பண்ணுவே எனக்குமே அந்த அளவுக் முடி வளராது ஒரு சிலர்லா சொல்லுவாங் உட்சி முடில மட்டுந்தா நா எண்ண வெப்பே எனக்கு வந்து முடி நல்லா வளருது அப்டின் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நல்லா முதுகு கீழ வரைக்கு என்னப்பா
உம்
அந்த மாரி வளருது அது வந்து நெறைய எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம சாப்புர சாப்பாட்லதா இருக்குன் சொல்ற நானு
ஆமாந்தொழி கண்டிப்பா இப்ப வந்துட்டு அம் நம்ம வந்து இந்த மேல வந்துட்டு அதாவது தலையில வந்துட்டு அஹ் நெறையா சொல்லுவாங்களே அது தேக்கிறோ அதாவது அஹ் இந்த சோத்துக்கத்தால அத வந்துட் அரச்சு தேக்கணு அப்றோ அன் தெம் முட்டையில வந்து வெள்ளக்கருவ தேக்கணு அந்த மாதி அப்பறோ சின்ன வெங்காயத்த தேக்கணு வெந்தயத்தை தேக்கணூ அப்டின் சொல்லுவாங்க இது வந்துட்டு என் அது வந்துட்டு உண்மைய சொல்ணுன்னா நம்ம இதெல்லா தேய்க்குது வந்து ஒரு ஒரு சதவீதம் மட் டுந்தா நமக்கு அது வேல செய்யு நமக்கு அதாவது எ மொதல்ல வந்துட்டு நமக்கு என்ன பிரச்சனங்றத நம்ம பாக்கணு முடி எதனால கொட்டுது அஹ் என்ன அதாவது இப்ப வந்து ஒருத்தவங்க சில பேருக்கு வந்துட்டு சத்து குறைபாடுனால முடிக்கொட்டலா செல பேருக்கு வந்துட்டு இந்த தைராய்ட்ன்னு சொல்லுவாங்கள அது இருக்கு அதனால முடிக்கொட்டலாம் சில பேருக்கு வந்து ஹார்மோன் ப்ரச்சனையா இருக்கு அதனால முடிக்கொட்டலா ஆ சில பேருக்கு வந்து உடல் வந் ந்து ரொம்ப அதிக வெப்பமாருக்கு அதனால முடிக்கொட்லா இந்த மாதிரி நெறைய ப்ரெச்சனைகள் இருக்கு இதுல வந்துட் டு இப்போ நம்ப மொதல்ல ம்ச் உடல் வெப்பமா முடி கொட்டுது அப்டின் எடுத்துக்கிட்டா நம்ப அதாது இந்த தலைக்கு வந்துட்டு நம்ப குளிர்ச்சியா அ ஓன்னுல்ல இந்த நல்லெண்ண இருக்கு இல்லையா அத வந்துட்டு நம்ப வாரத்துக்கு மூனு மூனு முறை வந்து அந்த நல்லெண்ணை தேச்சிட் ட்டு நம்ப ஒரு ஒரு பத்து நிம் ஒரு பத்து நிமிஷோ வச்ருந்தா போது ஒரு அவள தா அத வெச்சிட்டு தேச்சி குளிச்சிர்னு இது மாரி வாரத்துக்கு மூனு முறை செய்யும்போது நமக்கு பாதி அந்த உடல் சூடுங்குறது பாதி கொறையு இல்லல ரொம்ப ஒடம்பு வந்து அந்த சூடா இருக்க மாதிரி இருக்கு அப்டின்னாக்கா வந்து இந்து இந்த சோத்துக்கத்தால இருக்கு இல்லையா அது வந்து அது அது மோரு ஆஹ் மோர் ரெண்டுத்தி போ நல்லா ம்ச் மிக்சிய நல்லா அரச்ட்டோனா அந்த அந்த சோத்துக்கத்துல உள்ள தோல்லா ஆன எடுத்துர்ணு அந்த உள்ள உள்ள அந்த ஜெல் மாதிரி இருக்கறத மட் ட்டு தா போட்னு போட்டு நல்லா அரச்சிட்டு அத நம்ப குடிக்கிறோ அப்டின்னாக்கா அது வந்துட்டு ஒடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் அதே மாதிரி அப்றோம் ஆமா அது கண்டிப்பா அது எப்டி சொல்றதுன்னா அதுல கசப்பு வந்துட்டு ம்ச் நம்ப மோர்ல கலந்து குடிக்கிறோ இல்லையா அதனால அதுல கசப்பு தெரியாது கொஞ்ஜமா ம்ச் நம்ப குடிச்சி முடிச்சதுக்கப்றோ தா லைட்டா கசக்கற மாதிரி இருக்குமே ஒழிய நம்ப குடிக்க போது கசக்காது நம்ப டக்னு குடிச்சிலா அத அ அதுக்கப்றோ வந்துட்டு அப்றோ இந்த சப்ஜா விதை ஒன்னு சொல்வாங்க அத அ அது அப்பறொம் ஆமா அத வந்துட்டு நைட்டு தண்ணில ஊற வெச்சுட்டு காலைல வந்து அது வெறுவயித்துல குடிக்கிலா அதுவு வந்துட்டு ஒடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் தா அப்றோ வேற வந்துட் ட்டு இந்த பாதம் பிசுன்னு சொல்லுவாங்ககில ல்லையா அது அதுவு ஒடம்புக்கு வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சி அது செல பேருக்கு வந்து அந்த அதோட அந்த நறுமணம் வந்து புடிக்காது அதுக்கு ஒன்
நறுமணம்ன்றத விட பால்ல கலந்து குடிக்கலா சுத்தமா இது டேஸ்ட் இருக்காது அதனால யாரு அத விரும்ப மாட்
கண்டிப்பாஸ் அது ஆமா ஆமா அதுஸ் அது வந்துஸ் சுவையா இருக்காது இப்ப நம்ப அதனால அது வந்து நமக்கொரு நல்லதா கூட நம்ப எடுத்துக்லா எப்டின்னா நம்ப வந்த வீட்ல வந்துட்டு ஜூஸ்லா போட்டு குடிக்கிறோல அதுல வந்துட் நம்ப அத கலந்து போட்டோம்னா ஆஹ் கொழந்தைகளுக்கு வந்துட்டு அது என்னங்கறது தெரியாது ம்ச் அதாது ஒரு மாரி ஜெல்லி மாதிரி இருக்கு அந்த மாதிரி நெனச்சிட்டுதா அவங்க குடிப்பாங்க அதனால வந்துட்டு நமக்கு வந்து அவ் ம் அதுட்ட அவங்க வந்து அது விரும்பியு குடிக்கற மாரி இருக்கு நமக்கு வந்துட்டு அது ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தி குடுக்கற மாதிரி இருக்காம கொஞ்சோ இருக்குல்லையா அது அதுக்கப்
கண்டிப்பா ஏனா சின்ன வயசுலந்தே நீங்க குடுத்து பழக்க படுத்திடீங்க அ கொழந்தைங்க வளர வளர அவங்க சாப்ட ஆரம்பிச்சிருவாங்க இல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா அது மாதிரி இப்ப வந்துட்டு அப்டி இல்ல சத்து குறைபாடால முடி கொட்டுது அந்த மாதிரினாக்க நம்ப ஆஹ் ஒரு நாளைக்கு இப்ப காலைல ஒரு முட்ட ஒரு நைட்டு ஒரு முட்ட அந்த மாதிரி முட்ட பறோ வந்துட்டு இந்த கீ
காலைல வெறு வயித்ல கூட நம்ப கருவேப்பில கொஞ்சோ மென்னு சாப்பலான் சொல்வாங்க
ஆமா மா மா அது ம் கண்டிப்பா ஆனா வந்துட்டு ச்ச் இப்போ குழந்தைகள்ல்லா இருக்காங்கள்யா கருவேப்புல கண்டிப்பா மென்னு சாப்ட மாட்டாங்க அது வந்து டு அவ்ங்களுக்கு வந்து ஆ ம்ச் அவுங்க வந்து சாப்பாட்ல கலந்தாலே எடுத் த்து ஓரமா வச்சுட் சாப்புற ஆளு எல்லா இப்ப ஏ தங்கச்சியே இருக்கு ஆ சாப்பாட்ல ச்ச் ஆ சோ முடி கொட்டுது அப்டின் சொல்லிட்டு சாப்பாட்ல நம்ம சமச்சு குடுத்தோம்னா மெனகட்டு உக்காந்து அத எல்லாத்தையு பொறிக்கி வச்சுட்டு சாப்டோ அ அது ச்ச் அந்த மாரி இருக்கு அப் அப்டினாக்கா நம்ப ஒன்னு இல்ல இந்த பீட்ரூட் இருக்குல்லையா பீட்ரூட் ஆம் அப்புறோ நெல்லிக்கா அப்புறோ கருவேப்புள இது மூணுத்தியு வந்துட்டு நல்லா சீவிட்டு அ பொடி பொடியா நறுக்கி அதுல போட்டுட்டு அத நல்லா அரச்சு அத கூட நம்ம குடுக்கலா அது பு ச்ச் எப்டி சொல்றதுனா பு வாயில ஊத்தி உட்ருணு டக்கு டக்குனு அதுல வந்துட்டு இதுல ஆ நெல்லிக்காங்றது வந்துட்டு ஒ அது வைட்டமின்சி அதிகமா அத்ல இருக்கிற்த்னால அது கண்டிப்பா அது முடி கொட்டாது
முடியு கொட்டாது பல்லுக்கு நல்லது
ஆமா அப்புறோ வந்துட்டு இந்த பீட்ரூட் இருக்கு இல்லயா அது வந்துட்டு அம் அது நீங்க ஒண்ணுல்ல ஒரு ஒரு வாரோ வந்து காலையில வெறும் வயத்துல அந்த பீட்ரூட் ஜூஸ் மட்டு நீங்க குடிச்சு பாருங்க அது எப்டி இருக்குன்னு அந்த அளவுக் கது ரொம்ப ம் ஒரு முடிசு ஆ எப்படினா முடிவுடி கொத்தா வருதுனு சொல்லி கவலப்படுறவங் கூட அது அந்த ஜூஸ் குடிக்கலா சுத்தமா முடியா வர்
எனக்கு அந்த மாரிதா வருவே அக்சலா
ம் இல்ல எனக்கு எப்டின்னா இப்ப எனக்கு வந்துட்டு ஆ நா ஆஹ் பள்ளி படிக்குபோதெல்லா ரெண்டு தல பின்னி கட்ணும்னா நெறைய முடி இருக்கு ஏ ம் ஆனா இப்போ எப்டி இருக்குன்னாக்கா ஒரு அந்த கொண்ட போடுவோல்லஅந்த அளவுக் கூட எனக்கு முடி இல்ல இது அது வந்துட்டு அது ஏ மேலதா தப்பு இருக்கு நெறைய சாப் பாட வந்து நா ரொம்ப தவிர்த்திட்ட ஆ அதாது முட்ட கூட சாப்பிட மாட்ட அந்த அளவுக்கு ஆமா மா மா ஆ அந்த அளவுக் கு தவிர்த்ததுனால தா அது கொஞ்சோ அது காரணம் அதுதா அ முட்டங்கிறது வந்துட்டு காலையில சாப் ப்புறோமா காலேல்ல முட்ட பச்சை பயிறு இல்லன்னா அ முட்ட கொண்டை கடல்ல அப்புறோ வந்துட்டு ஏதாச்சு ஒரு கீரை வக சேர்த்துங்க முருங்க கீரை அப்புறோம் முளக்கீரை வசல கீரை நெறைய கீரை வகைகள் இருக்கு ஏதாச்சு ஒரு கீர சேர்த்துக்கோங்க அந்த அது வந்து து உம் முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அ அப்பறோ முடிக்கன்னு இல்ல நம்ம எலு அந்த எலும்பு நல்ல வலமையா இருக்கு
ரத்த சோகையா இருந்தாலுமே செ செரி பண்ணு
ஆமா இப்ப வந்துட்டு இந்த முருங்க மரத்துல வந்துட்டு நம்ம முருங்க கீர மட்டு தா சாப்பிடணுமா அப்டின்னா அப்டி இல்ல அந்த அந்த நம்ம கீர உருவிட்டு அந்த தண்டு இருக்கு இல்லையா அந்த தண்ட வந்துட்டு நம்ம சின்ன சின்னதா வெட்டி போட்டுட்டு அதுல ஒரு தக்காளி அஹ் அப்புறோ கொஞ்சோண்டு மஞ்ச தில்லு உப்பு அப்பறோ வெங்காயம் இதல்லா போட்டு நல்லா ம் நல்லா ஒரு ஒரு எப்படி சொல்றது நா வந்து இது புடி சூப்பு குடிப்போ இல்லையா அது மாதிரி நல்லா வேக வெச்சுட்டு அதுக்கப்ரோ அந்த கரண்டிய ச்சு நல்லா கெடஞ்சிட்டு அத நம்ப குடிக்கலா அது வந்துட்டு ரொம் ம்ப ரொம்ப நல்லது அது வந்து இந்த மூட்டு வலி கை கால் வலி எல்லாம் சொல்றாங்க பாருங்க அதுக்கு வந்துட்டு நம்ம வெள்ள இருந்து மருந்து வாங்கி சாப் ப்புறோம் அது அந்த அதுல வந்து அவ்வளவு இரும்பு சத் த்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அது அதனாலதா சொல்லிட்டு அந்த முருங்க கீரைங்கற அது வந்துட்டு அதுல பூலா ஆரம்பிச்சு பூவு தண்டு இலைன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஒரு பயன் தரதா இருக்கு அத நமக்கு வந்து எளிமையா கிடைத்தாலு கூட நம்ம அத வந்து அதிகமா எடுத்துக்க மாட்ரோ
பயன்படுத்திக்க மாட்டிக்கிறோ ஆமா கண்டிப்பா கரெக்டா சொல்றீங்களே நான் வந்து இது எதுகோ வந்து அந்த முருங்கக் கீர வந்து காம்பு தா ஆட் பண்ணுவாங்க
ஆமா தோழி அப்புற வந்துட்டு இந்த ம் அஹ் இது நட் அது பேர் என்ன உலர்ந்த அதாவது நட்சுன்னு சொல்லுவோ நறையா அது அத அஹ் அத நட்சுன்னா அந்த பாதாம் ஆஹ் அத்திப்பழம் அப்புறோ வந்துட்டு இந்த திராட்சை ஆஹ் அந்தது மாரி வரு இல்லையா அது எல்லா தியும் என்ன பண்ணுனா ந அம் எள்ளுரு எல்லா ஆஹ்ம் எல்லாத்தையு வந்துட்டு நைட்டு ஊர அஹ் இரவு வந்துட்டு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையில வந்துட்டு அது எல்லாத்தையு அரச்சி அதுல கொஞ்சோ பால் ஊத்தி ஆஹ ம் பால் ஊத்தி நீங்க வந்து உங்களுக்கு வந்து நா சக்கர போட்டுப்பே அந்த மாரி நா கூட பிரச்சனை கிடையாது நீங்க அத சக்கரை போட்டுக்கிட்டு நீங்க அத குடிக்கலா அது அதாவது நீங்க நல்லா எக் அவ்வளோவா தினமு என்னால குடிக்க முடியாது அப்படின்னா கூட நீங்க ஆஹ் வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சா கூட போது அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமா இருக்கு தோழி
உம் ரொம்ப சந்தோஷோ நீங்க நல்ல ஒரு குறிப்பீடு எல்லா சொன்னீங்க மிக்க நன்றி உங்க
ஆஹ் நன்றி தோழி நன்றி ஆஹ் நன்றி